சொல்லுங்க சொல்லுங்க தோழி
உங்களுக்கு உணவுல எதெல்லா பிடிக்கு அந்த மாரி நீங்க விரும்பி சாப்பர்ற உணவுகள்
ஆஹா அம்மா அப்பாவ பொறுத்த வரைக்கு பாத்தீங்கன்னா சின்னதுலருந்தே வந்து கொஞ்சோ ஆரோக்கியமான உணவுகள் தா குடுப்பாங்க வெளியில அதிகமா ஆ செஞ்சு இப்ப அதாவது வெளியில வாங்கற மாரியே செஞ்சு குடுத்து தா அவுங்களுக்கு பழக்கமான ஒரு விஷ்யமா இருந்துச்சு அப்பறோ கொஞ்சோ பெ பெருசாகாக தா கொஞ்சோ வெளி உணவுகளெல்லா அப்பா வாங்கி குடுக்க ஆரம்பிச்சாங்க அதனால வந்துட்டு எப்பயுமே வீட்டு உணவுகள்னா இப்ப வரைக்கும்மே எனக்கு வீட்டு உணவுகள் தா ரொம் இப்ப ஆ ஆ இஷ்டமா ந சாப்புடவானுங்க வெளி உணவுகள தவர என்னதா இப்ப இப்ப எப் எவ்ளோவோ வந்துருச்சு இருந்தாலுமே எனக்கு வீட்ல செய்ற உணவுகள் தா எனக்கு ரொம்ப பிடிக் க்கு அது அம்மா செய்யற எல்லா உணவுகளுமே நாங்க கொஞ்சோ விரும்பி சாப்பிடுவோ எனக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த சாப் பாடுங்க வகைங்கள விட எனக்கு இந்த டிஃபன் சாப்பிட்றதுனா எனக்கு ரொம்ப புடிக்கு டிஃபன் ஸ்நாக்ஸ்னா ரொம்ப எ அ ஆர்வமா இஷ்டமா சாப்புட ஆமாமாமாங்க உங்களுக்கு
அ எனக்கு வந்து சாப்புட்றது பிடிக்கு கொஞ்சமா பிடிக்கு ரொம்ப அதிகமா சாப்ட மாட்டே ட அதனால என்னன்னா எனக் க்கு எல்லாமே கொஞ்ச கொஞ்சமா வேணு எல்லாமே ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாரி எல்லாத்தையு எல்லாமே டேஸ்ட் பண்ணு அப்டிங்கறதுனால அந்த ஆர்வோ இருக்கு எல்லா புதுசு புதுசா ட்ரை பண்ணு அந்த மாரி இருக்கு ஆனா எல்லாமே நெறையா சாப்ட மாட்டே என்னால முடியாது அதுனால கொஞ்ச கொஞ்சோ சாப் ட்டா போது ஒரு வாய் ரெண்டு வாய் வச்சாலே அது முடிஞ்சிரு அதுக்கு மேல ஃபுல்லாயிடுங்குற மாரி ஆயிடு அதனால அந்த ஆர்வோ வந்து புதுசா இருந்தா குடுங்க டேஸ்ட் பண்றே அந்த மாரியேதா ஆது சாப்பாட்ல
அந்தா அந்தா அந்தா அந்தானு ஆனா நா உணவ பொறுத்த வரைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயோ எது அது அது இல்லாமல்லா முடியவே முடியாது எனக்கு சூடா சாப்புடவு ரொம்ப புடிக்கு எந்த பொருளுமே சூடா சாப்புடுறதுகுன்னா எனக் ப்போ கொஞ்ச இஷ்டமா இருக்கு அ எப்பமே சூடா இருக்கயிலே நா ஃபர்ஸ்ட்டு நானு ஏ வீட்ல அவரும் வந்து சாப் ட்டு அவருக்கு ரொம்ப சூடா சாப்புட்றது ரொம்ப புடிக்கு அதுனால வந்து சூடா சாப்புட்றதுல நா கொஞ்சோ அதிகமான கவனோ செலுத்துவே அப் இப்போதைக்கு போயி எ சாப்புட்ற நேரத்துல போய்டு டக்குனு செஞ்சு சாப்புட்ற மாரி இருக் குதா நானு யோசிப்பே ஆ அந்த மாதிரி ஏ பிள்ளைங்களுக்குமே வந்து கையில நம்மளா வீட்ல செஞ்சு குடுக்குற உணவுகள் தான் அதிகமா அவுங்க சாப்புட்ணு ஏன்னா இப்ப எல்லா எடத்துலயுமே கலப்படோங்குறது வந்துருச்சு மளிகை சாமானாவு களையா இருக்கட்டு காய்கறிங்களையா இருக்கட்டு எதா இருந்தாலுமே அந்த கலப்படோ மருந்து அப்டிங்கிறது இருக்கு க்குது அதுனால
ஆமா எதுவுமே நம்ம சே வாங்கி குடுக்குற அளவுக் க்கு இல்ல எல்லாமே நம்ம செஞ்சு குடுக்குற அளவுக்கு தா இருக்கு அது அதுவு ரொம்ப அவுங்க விரும்பி சாப்புட்றாங்க வெளியே சத்து இருக்குறது ஆனா நம்ம செய்றது கொஞ்சோ இது ருசி கம்மியா இருந்தாலு அதுதா கொஞ்சோ ஒடம்புக்கு நல்லது
கண்டிப்பாங்க ம் அதுனால வந்துட்டு இப்ப பாருங்க எ அ நெறையா தின்பண்டங்கள் வந்து பாத்தீங்கென்னா நமக்கே கே அது பாக்கவே ஆசையாருக்கு அவுங்க செய்யற விதமா இருக்கட்டு அந்த கலராக இருக்கட்டு ஆனா வந்து அதுல சத்தா இருக்கா ஆரோக்கியோ இருக்கா அப்டின்னு பாத்தா கெடையாது தா ஆனா அதெல்லா பாக் போய் நம்மளு செரி நம்மளு சாப்புட்லாங்குற ஆர்வோ ஜாஸ்தியா இருக்கு அதுனால பிள்ளைங்களுக்கு அது சொல்லவே தேவல்ல
ஆமா அவங்க சாப்புடுவாங்க ஆனா கொஞ்சோ கொஞ்சோ குடுத்தாலு நம்ம கொஞ்சோ சத்தான உணவா குடுத்துட்றோனா அவுங்க விரும்பி சாப்புடவு ஆரமிச்சு ருவாங்க ஆனா நம்ம அத வித்தியாச வித்தியாசமா நம்ம குடுத் துதா ஆகணு ஒரே மாரி குடுத்தா சாப்ட மாட்டாங்க அத
கண்டிப்பா ஆ ம் அவுங்க அவுங்க தெளிவா தா இருக்கு இது இப்புடி குடுக்கு இது எனக்கு புடிக்கவே புடிக்காது அப்டிங்கிறதுல எ அந் த அந்த உணவுனுடைய தன்மையு முறையு வச்சு அவுங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கிறாங்க பெரிய பொண்ணுக்கூட பொண்ணு எனக்கு ப்ரச்சனையே கெடையாதுங்க எத்தனாலு சாப்ட்டுக்
எப்பையுமே அதுதா மூத் த்தவங்கனா நம்ம எது சொன்னாலு கேட்டுவாங்க சின்ன கொழந்தைங்க நம்ம சொன்னத எதுவுமே கேக்க மாட் டாங்க ஃபஸ்ட்டு மாரி செகண்ட் இருக்காது
புடுவானா அது மட்டுந்தா சாப்புடுவானுங்க ஆ நா நம்மல்லா நம்மல்லா படிச்ச காலத்துல அம்மாட்ட என்ன குடுத்துவுட்றாங்கன்னா நம்ம லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணாதாங்க தெரியு இப் இப்ப ஏ பையன்லா முன்னாடியே சொல்லிருவா
அதுதா அது இப்ப ஸ்கூலுமே அந்த மாரி தா இருக்கு நல்லா ஆரோக்கியமா ன்ன உணவுகள் ஸ்நாக்ஸுக்கு அதுதா வேணுன்னு சொல்லி அவுங்க மெனு போட்டு குடுத்துறாங்க அதுனால கொஞ்சோ அதுப்படி தா குடுக்கறனால பிள்ளைங்களு சாப் உட்டுறாங்க வேற எதோ கொண்டு போகக்கு விடமாட்டேங்கிறாங்க விரும்புனாலு அங்க டீச்சர்ஸ்லா விடுறதில்ல சாப்பிடக்கூடாதுன்னு பின்ன அத மூடி வெச்சு அம்ச்சு விட்டுருறாங்க அதனால அவங்களுக்கு ஓ இதெல்லா சாப்புட கூடாது அப்டின்னு சொல்லி அந்த ஆர்வோ இருக்கு
ஆ ஆமா ஆமா ஆமாங்க அதனால என்ன பொறுத்த வரைக்கோ ம் எதாவது பாக்ஸ்ல போட்டு குடுத்துட்டோம்னா சாப்ட்டுக்குவாங்க ஆமாமா ஆம்
பொரியல் வெச்சே ஆகணோ நம்ம பொரியல் கொண்டு போணோ கொண்டு போகாட்டி அவுங்க மிஸ் திட்டுவாங்க ஏ பொரியல் கொண்டு வர்ல இன்னிக்கு வத்தல் அப் கொழம்பு அதெல்லா குடுத்து விட்டாலு மிஸு திட்டுவாங்க அதெல்லா சாப்புடக்கூடாதுன்னு மூடி வெச்சிட சொல்லிடுவாங்க வெறு சாப்பாட மட்டு சாப் ட்டு வருவாங்க அதனால என்னோட பைய வந் இது விரும்ப மாட்டாங்க எதுனாலு இங்கேயே குடுங்க நா சாப்ட்டுகிறே ஸ்கூல்க்கு வேணா அதெல்லா ன்று வரை
அதா அதா அதா ஆனா எங்க பொண்ணு ஸ்கூல்லதா அந்த மாரிங்க பைய ஸ்கூல்ல என்ன வேணா கொண்டுட்டு போலாங்குற மாரி இருக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டெல்லா கெடையாதுங்க அதனால அவனுக்கு இன்னுமே சௌரியமா போச்சுங்க எ ஆக்சுவலா பையனுக்குதா அந்த மாதிரி இருந்தருக்கணு அது அப்டியே மாறி இருக்கு க்கு அதனால அவுங்க காய் வேண்டா காயே சாப்ட மாட்டாங்க ஐயோ காய் சாப்ட வெக்கறக்குள்ள எனக்கு பெரிய போராட்டமா இருக்கோ
ஆமா நம்ம ஊட்டி விட்டா கொஞ்சோ பாப்பா சாப்புடுவாங்க நம்ம எதாவது சொல்லி அந்த மாதிரி வெளையாட்டு காமிக்கிற இங்க வா அங்க வா இங்க வானு கூப்ட்டு போயி செஞ்சா சாப்டுவாங்க இல்லன்னா சாப்டவே மாட்டாங்க
ஆமாமாங்க ஃபோன் காம்ச்சு ஊட்றது இல்ல நீங்க மாடி தண்ணில வெளையாடுற மாதிரி எதாவது காம்ச்சி ஊட்
ஆ அவங்கள வேற எதாவ டைவர்ட் பண்ணாதா ஊட்டி விட மாரி இருக்கோ இல்லாட்டினா இப்ப தம்பி ஏதாவதுன்னா பாவக்கா கூட சாப்ட ரெடியா இருக்காங்க அவங்களுக் பிடிக்குங்கிறதுனால இவங்க கொழந்தைக்கு அதெல்லா ஒத்து வராது அது நம்ம எதாவது குடுத்தாதா காய் குடுத்தாதா அவுங்களுக்கு புடிச் ச மாரி கேரட்டு அந்த மாதிரி செஞ்சு குடுத்தா சாப்ட்ருவாங்க அதுவு சாப்புட மாட்டாங்க கொஞ்சோ அற இது சாப்ட்டோனா வயிறு ஃபுல்லாகிடுச்சுன்னு சொல்லிடுவாங்க நம்ம அப்புறோ பின்னாடியே ஓட வேண்டியதா இருக்கோ அது ஒரு பிரச்சன இருக்கு ஏன்னா கொழந்தைங்க பெண் கொழந்தைங்க எங்கனால கொஞ்சோ ஹெல்த்தியா குடுக்கணு அவுங்குளுக்குதா நறைய சத்து வேணு சொல்லி குடுக்க வேண்டியதா இருக்கு நம்ம இருந்தப்ப நம்ம அவ்ளோவா சாப்புடலையா சரி போங்க இப்ப இரு க்காங்க எல்லா ஒல்லியா இருக்காங்க என்ன மாரியே இருக்காங்கன்ட்டு குடுத்து குடுத்து வளக்க வேண்டியதா இருக்கு
ஆ வ வ னும்
ஆனா அத ஸ்நாக்ஸ் இல்லாம வீட்ல வந்தாலு ஜூஸ் மாரி அந்த மாரி நறைய குடுப்ப நட்ஸெல்லா ஊற வெச்சு அந்த
அவ்வோ அந்த நைட்ல ஊற வெச்சு காலையில அடிச்சு குடுப்பாங்களே
அ காலையில குடுத்தா காலையில சாப்புட மாட்டாங்க ஒரு சில டைம் சாயந்திரோ வந்தவொன்னே பசியில இருப்பாங்க அதனால சாப்ட்ருவாங்க எப்புடின்னாலோ இல்லாட்டி அது குடிச்சிட்டு போனா காலையில எதுவுமே சாப்புட மாட்டாங்க அதனால சாய்ந்தரோ குடிச்சுடுவாங்க அது இல்லாம நேந்திர பழம் இருந்தாலு நேந்திர பழத் சுத்தி கட் பண்ணி அதையு ஒரு மில்க் ஷேக் மாரி போட்டு குடுத்தா அதையு குடிச்சுடுவாங்க சாய்ந்திரோ வந்தோனா அது கொஞ்சோ உள்ள எறங்கோ பாலோட சேத்து சாப்படுறதுனால
அவ்ங்களுக்கு கொஞ்ச ரெஃப்ரெஷ்மெண்ட்டாவு இருக்கு வந்த ஒடனே
ஆ இருந்தாலு மறுபடியு ஒரு ஒரு மண் நேர கழிச்சு மறுபடியு கேப்பாங்க அடுத்தடுத் போய்ட்டே இருக்கு டின்னர் வரைக்கு அத பேசிட்டே போ போற மாரி அவ்ங்களுக் கேட்டுட்டே இருப்பாங்க படிக்கிறதுல இருந்து கொஞ்ச தப்பிக்கலா அப்டின்ட்டு சாப்ட்டானா கொஞ்ச சீக்கிரோ படுக்க வச்சா தா நம்ம காலைல அவ்ங்கள எந்திரிக்கவே முடியு
கண்டிப்பாங்க ஆமா அது ஒன்னு ‌இருக்கு இங்க பதுசு அந்த லீவ் அடுத்த நாள் வந்துச்சுனாவே கொஞ்ச பிரச்சன தா லேட்டா தூங்குவாங்க அந்த லீவ் ரெண்டு நாள் திருப்பி மறுப்டி தூங்க வச்சு திருப்பி அந்தஸ் ஸ்கூல் இதுக்கு டைமிங்க்கு எழுப்பி கூட்டி அனுப்ச்சுட்றதுக்குள்ள போது போதுன் ஆயிடு
ஆமா அந்த நேரத்துக்கு எந்திரிச்சாலு எல்லாமே நம்ம பண்ணி வெச்சு ரெடியா இருக்கு ஆ எந்திரிச்சு குளிய தா அதுவு பண்ண மாட்டாங்க
அதெல்லா அப்டிதாங்க ஆ
ட்ரெஸ்ஸ மாத்தி சாப்டுங்க சொன்னாலு அத செய்ய மாட்டாங்க அது பண்றது வந்து நம்மளே தா பண்ற மா ரி இருக்கு பண்ணி எல்லா லாக் பண்ணிட்டு போனாலு பருதி ஐ டி அத மறந்துரு பாதிலயே வந்து மறுபடியு அடிக்டட் எடுத்துரு அத எடுத் துட்டு போயிட்டாங்க செரி திட்டுவாங்கன் சொன்னா விட மாட்டாங்க எங்க‌ மிஸ்ஸு திட்டுவாங்க எடுத்துட்டு வாங்கன் சொல்லி நம்மள போய் மறுபடியு எட்டுவாங்க
ஆ ஆனா அவுங்க எந்திரிச்சு ஓட்றாங்களோ இல்லையோ நம்ம தா இங்கயு அங்கயு ஓடுவோ அவ்ளோ ஆர்வமா அவ்ங்க கூலா ஒரு எடத்துல தா ஒக்காந்துருப்
நா அதா நம்மலா அப்டி இல்ல நீ என்னமோ பண்ணு போனா போ போகாட்டி போனு விட்ருவாங்க இவ்ங்களுக்கு எல்லாத்தையு பாத்து அவ்ங்க ப்ராஜெக்ட் செஞ்சாலு நம்ம கேக்க வேண்டியதா இருக்கு ப்ராஜெக்ட் எடுத்து வெச்சிங்ளா புக் எடுத்து வெச்சிங்ளா நோட்டு பென்சில் எடுத்து வெச்சி
ன்சிலெல்லா எடுத்து வெச்சிஙளா ஆமாம்மாம்மாம்மா
த்தயு நம்ம கேட்டு கேட்டு அவ்ங்ககிட்ட நாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு அவ்ங்க அவ்ளோ பிஸியா இருக்காங்கங்கிற மாரி காலைல இருந்து
படிச்சாவே கொஞ்ச நேர படிச்சா டயர்ட் ஆயிருவாங்க என்னமோ பெரிய ஒரு இது மாதிரி நடந்துக்குவாங்க அப்பா இவ்வளோ பேஜஸ் என்னால முடியாது அதுவு எ சின்ன பையனா சொல்லவே வேணா இவ்ளோவா என்னால டயர்டா இருக்கு கொஞ்ச நேர கழிச்சு எழுதுறன்பா அவன எழுதி முடிக்க இந்த ஹோம் ஒர்க் முடிக்க வெக்கற்க்குள்ளயு ஒரு வழி ஆய்ட்ணு நம்ம
கொஞ்ச ரொம்ப டயர்ட் ஆயிரு அவ்ங்களுக் கிட்ட பேசிட்டே இருக்கவு
ஆமாங்க அவ்ங்க அப்றோ அப்பதா வந்து பசிக்குன்பாங்க அப்ப தா ரெஸ்ட் ரூம் போணும்பாங்க தண்ணி வேணும்பாங்க அந்த எழுத வெக்கிறதுக்குள்ள
அது கரெக்ட படிச்சுட்டு இருப்பாங்க அவ்ங்க அப்பா வர டயத்துல தா படிக்க மாட்டாங்க சேட்ட பண்ணுவாங்க வீட்ல நம்ம தா திட்டுவாங்குவோ அதுக்கு சேத்து அது வரைக்கு நல்லா தா படிச்சுட்ருப்பாங்க அப்றோ இங்க லேட்டாயிரு அப்றோ சமைக்கிறதுக்குல்லையு செரி எல்லாத்துக்கு சேத்து திட்டு வாங்கிட்டு ஒக்காந்துரு
ஆமா ஆமாங்க அது என்னமோ நம்ம வந்து கொழந்தைங்கள கொடுமப்படுத்துற மாரி இவ்ங்க நம்மள எதாவ்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நீ விட்ரு அவ்ங்க ஆ ஆனா அவ்ங்கள வந்து சொல்லிக் குடுக்க சொல்லுங்க ஒரு ஹோம் ஒர்க்
அது வராது அது இது அப்பதா பொறுமையே சொல்ல நம்ம பத்து டைம் பொறுமையா சொல்லிருப்போ பதினோராவ்து தடவ அடிக் க்க போனா அவ்ங்க
அது இல்லாம அவுங்க எங்க வந் வந்து நம்ம ஒரு நாள் சொல்லி கொடுத்தா திருப்பி திருப்பி இவங்க நம்மளவே புடிச்சிக்குவாங்கன்ட்டு தெளிவா ஃபஸ்டு டைம் கூட வரமாட்டாங்க
இல்ல நமக்காது அஞ்சுடைம் வரைக்கு பொறுமையா சொல்லிருப்போ அவங்க ஃபர்ஸ்ட் டைம்ல அடிச்சிட்டு என்னப் படிக்கிற என்ன இதுக்குதா உனக்கு ஸ்கூல்ல சேத்தனா இவ்ளோ பண கட்டியிருக்கேனு ஆரமிச்சிருவாங்க இது கூட தெரியலையா ஏதாது சொல்லி கொடுங்க இத கேக்குறா டவுட் கேக்குறா சொன்னானா இது கூட தெரியாதா இந்தள ட்டர் தெரியாதா இந்த வார்த்த தெரியாதா நீ இவ்ளோ கிளாஸ் வந்துட்ட அப்டினு ஸ்டார்ட் பண்ணி அவங்களு அப்டி என்னோ பெரிய தப்பு பண்ணிட்டமோ அப்டிங்கிற மாரி அவங் அவங்களு நின்னுட்ருப்பாங்க பசங்களு
ரொம்ப நன்றிங்க தோழி இந்த இத பத்தி நீங்க பகிர்ந்துட்டதுகு
ஓ ரொம்ப நன்றி